கேக்குதுங்களா
ஆ நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா எறச்சி தெளிவா கேக்குது ஆ டாபிக் என்ன டாபிக் பேசலா ஆ வண்ணங்கள் பத்தி பேசலாமா நிறங்கள் பத்தி பேசுறது
நிறங்கள் ஓ உங்களுக்கு புடிச்ச கலர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க
பத்தி பேசலா
ம் எனக்கு புடிச்சது வந்து பத்தி ங்கீன்னா ஆரஞ்சு காவி காவி அப்பறோ வந்து பேபி பிங்க் அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்க
என்ன சாமியாரா போக போறீங்களா
காவிங்கறது வந்து நம்மளோட இனத்தோட அடையாளங்க அது
ஏங்க அது எப்படி அந்த மாரி கச்சி சார்வா பேசலாங்க ஆனா இப்ப காவிங்க து என்ன சொல்லுவாங்கன்னா சாமியாரா போறவங்க தா அத யூஸ் பண்ணுவாங்க இப்ப பிரம்மசா சாரியா இருக்கிறவங்க சாமியாரா போறவங்
அந்த மாரி வந்து காவிங்கறது வந்து நம்ம நம்ளோட தேசியக்கொடியா காவியாதா இருக்
அது ஆரஞ்ச் கலர்
ஆரஞ்சுதா ஆரஞ்சுதா காவிலா ஒண்ணுதாங்க
என்னவோ கலர்ங்க என்ன கலர் புடிக்குதுன்னே தெரியலங்க இதெல்லா ஒரு கலர் பிடிக்கு எ அப்படிங்கறது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கல
சம்பந்தமே இல்லாத கலர் இல்ல காவி கலர் புடிக்கு பிறக்கு எல்லோ கலர் புடிக்கு பேபிங்க் ப்ளூ
உம் எனக்கு இப்ப ஒரே கலர் தாங்க அந்த மாதிரி நல்ல கலரா பிடிப்பது எனக்கு கிரீன் தா பிடிக்கும் அது ஒரு அழகான ஒரு லீஃப் க்ரீன் லைட் லீஃப் கிரீன் மாதிரி ஒரு கிரீன் தா பிடிக்கும்
கிரீன்லயே வந்து பாத்தி நறைய விதமான கிரீன்ஸ் இருக்கு
அதாங்க அதா லைட் லீஃப் க்ரீன் தெளிவாவே மென்ஷன் பண்ணிட்டே கிளிப்பச்சையு கெடையாது அந்த லீஃப்னா புதுசா தளிர் வந்த லீஃப் இருக்குல்ல அதுலயே ஒரு லைட் வரும் அந்த மாதிரி
ஓ ஆஹ் ஒவ்வொரு இல்லைங்க ஒவ்வொரு கலருக்கு வந்து ஒவ்வொரு தன்ம இருக்கு தெரியுமா உங்களுக்கு
இருக்கு எனக்கு தெரியலைங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு போடுற ஒரு டிரெஸ்ஸ பொறுத்துதாங்க நா என்ன முடியு நமக்கு இந்த இந்த கலர் செட் ஆகும் அப்படி சொல்லி நம்ம மொதல்ல ஒரு முடிவு வச்சுருப்போ இல்ல நம்ம இப்ப ஒரு கடைக்கு போறோ அப்படின் சொன்னா நா வந்துட்டு இப்ப ஒரு டிரெஸ் எடுக்க போறேன்னா நம்ம ஒரு முடிவுல போவோ இந்த கலர்
இதுல வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு ஒரு இது இருக்கு தெரியுமா ஒரு குண இருக் கு
தெரியாதுங்க
ஆரஞ்ச வந்து ஒற்றுமைய வந்து இதாக்கு
பச்சை வந்து பசுமைய குடுக்கோணு
ஆஹ் பச்சை பசுமை இததான உழைப்பாளர்களோடது க்ரீன் ம் ரெட்டு அப்டி ஒவ்வொருத்தர் கன்ட்ரோ கலர் சிம்டம் வந்து ப்ளூ வந்து பீஸ் னஸ்காக ப்ளூ சொல்லுவாங்க
ஓ
டா பீஸா இருக்கும் ப்ளூ அந்த மாரி ஒவ்வொரு கலருக் கு ஒவ்வொரு இது இருக்கு நீங்க வந்து நம்ம கலாஸ்லயே வந்து அவ அவ சூஸ் பண்ண கலாஸ்லயே வந்து அவங்க ஒரு கேச வந்து டிசைட் பண்ணிருவாங்க சில பேர்ல அதெல்லா வந்து சைக்காலஜி ல வந்து இதல்ல ஒரு ஒரு பேசிக் மெத்தேடு இதெல்லாமே டென் கலர்ஸ் காமிச்சு உங்குளுக்கு எந்த கலர் புடிச்சுருதுக்கு னு சொல்லுங்க சொல்லும் போதே வந்து நம்ம வந்து கரக்டான அந்த கலர சூஸ் பண்ணனு அவங்க நமக்கு புடிச்ச கலர் வச்சே அவ சைக்காலஜில வந்து சொல்லிடுவாங்க நீங்க இந்த மாரி கேரக்டர் தா நீங்க இந்த மாரி தா யோசி ப்பீங்க பண்ணுவீங்கன் சொல்லிட்டு தெரியுங்களா சொல்லுங்க என்ன விஷயோ சொல்லு ங்க நீங்களே ஈக்குவாலிட்டியா பேசனுனு சொன்னாங்க பேச உடுவங்க
ஆமாங்க ஈக்குவாலிட்டியா தா பேசிக்கிட்டு இருக்க இப்ப திடீர்னு கேக்கல அதனால நா வந்துட்டு திரும்ப உங்கள்ட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொன்ன அதுதாங்க இப்ப நம்ம ஒரு இது நிறங்கள பொறுத்த மட்டுக்கு இந்த மாரி சொல்றது உண்மதா நம்ம நிறங்களுக்கு தன்மை இருக் கே ஓஸ் செ ஆனா என்ன இப்போ நம்ம இந்த ஸ்கூலுக்குலா ஒரு கலர் சூஸ் பண்ணுவாங்க முன்னாடி அப்டிதாங்க பாத்து சூஸ் பண்ணிட்ருந்தாங்க இப்போ அப்டிலா ஒன்னு கெடையாது கண்ண எதோ ஒரு கலருக்கு இஸ்டதுக்கு எடுத்துக்குறாங்கன் வெச்சுக்கோங்களே நம்ம அம்மா கூட ட்ரெஸ் எடுக்க போறோனா நம் மனசுல ஒரு பிளான் வச்சுட்டு போவோ ஏ அதுதா புடிச் சிருக்கு எட்க்கமட்டே நமக்கு ஒரு பிளான்லா இல்ல இப்ப நா பிங்க்குதா எடுக்க போறே அப்டின் முடிவு பண்டனா பிங்க் கலர்ல நெறைய பாப்பே வேற அந்த டைம்ல நமக்கு எவ்ளோ புடிக் ச்ச கலர்ஸ் வந்தாலுமே அ பிங்க் தான எடுக்கணுன் முடிவு பண்ட்டு வந்துருக்கோ அந்த மாரி அந்த மாரி கூட நா பாத்தே எடி பிங்க்குன்னா போயிருக்கே கண்டிப்பா பிங்க்கு தா எடுக்கணு அந்த மாரி நா எடுத்திருக்கே சோ அந்த மா என்ன எல்லாருமே அப்டியான் சொல்லி தெரியாது நாள் போறேன் முடிவு பண்ட்டு போயிட்டே நா எனக்கு புடிச்ச கலரு அங்கே இருந்தாலு நா ன்ன விட்டுட்டு எனக்கு வந்து பிங்க் எடுக்கனுனா பிங்க்கு தா எடுப்பே
நா ஒரு ஷேர்ட் எடுக்றதுக்காக போயிருந்தே வயசுல எடுக்கலாந்தா போயிருந்தே நா பாத்த மெட்டிரியலோட வய்சு ஷேட்டு வந்து அந்த மெட்ரில் லெவல்ல இல்ல அப்போ வந்து வேற எதாவ்து வேலலா நார்மல் இப்பலா பாத்தா முழு போய்ட்டு அது ஒரு பார்டி வேற மார்ருந்துச்சு அதுல கிள் ஷேட்ட போட்லாமா ஆனா அது இல்ல அது நடந்து வாப்ப அஃபிஷியலா போட் டு போ முடியாது எந்ச் ஒரு வாஷிங்மிசின்தா யூஸ் பண்ண முடியு அப்டிங்கிறப்ப அந்த கலர் எடுக்க முடியாது அப்ற நா என்ன பண்றே ஒரு அ ப்ரௌன் ஷே இல்ல ஒரு கோல்டு கலர்ல ப்ரௌன் ஷேட் ஷேட்டு அத எடுத்தே மிஸ் அந்த மாரிதாங்க எல்லாமேயு இருக் மீஸ் சாப்புட்றாங்க ஆனா ஷர்ச் அவ இருக்கிற ஒரு ரெசாட்ல நமக்கு ஆளு பாத்து தூக்கமில்லாம போகருக்கோ எதிர்பாக்காம நம்மளோட தலயெழுத்து இருக்குல்ல இன்னோ நெறைய சம்பவ நடக்குல்ல ஆ நம்மளு நெறையா நடந்திருக்க அந்த மார்ல்லா போயிட்டு பெரிய விஷ் எங்க நடந்திருக்கு அப்படி பார்க்கபோது வந்து பத்த தீங்னா எப்டி சொல்றதுனா கலர்ஸ் வந்து வாக்சுவ்லா வந்து எனக்கு வந்து இப்ப எனக்கு ரெட் அன் பிளாக் வந்து ரொம்ப ஒரு ஆ ட்ரெடிக்ஷனலான கலரு எல்லாத்துக்கும் ரெட் அன் பிளாக்குங்கறது ஒரு பேஜ் லேப்டாப் அங்க பாரு நீ நீங்கயெதாவ்து நெறைய பக்க பாத்தீங்னா ஆ கேவ்ல வந்து பிளாக் வந்து எப்பவுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு இந்த எல்லா பக்க மென்ஷன் ஆயிருக்கு அத நீ‌ நோட்டீஸ் பண்ணிருக்கியான் தெரியாது அதே மாரி கான்ட்டக்ட் கலர் நீங்க பாத்தீங்னா எல்லோ வித்து ரெட்டு இருக்கு
வெள்ள இதர தாஃப் அதெல்லா நல்லாதாங்க இருப்போ எனக்கு நெஜமாவ் இந்த ரெட் கலர் உ சுத்தமா குடிக்காது ரெட் கலர் சுத்தமா புடிக்காது சொல்றேன் அந்த ரெட் கலர் காம்போ வரதெல்லாம் கொஞ்சம் இப்ப எனக்கு டிரெஸ்ல அந்த ரெட் காம்போ வருதுன்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணதான் பாப்பேன் மோஸ்ட்டா
ஓ அ அப்படிலாம் இல்லங்க ரெட் கலர் என்ட ரெட் கலர் டிரஸ் இருக்கு மீன்ஸ்னா மோஸ்டா பங்க்ஷன் வேர் பட்டு வேஷ்டி
உம் ரெட் எல்லாம் செட் ஆகன்னனு சொல்றீங்களா ஒரு ஷர்ட்டுக்குமே
ஷர்ட் ரெட்டா ரெட் கெடையாது இருக்கான்ந்தான் எப்படி சா குங்கும கலர்னு சொல்லுவாங்களா
ஆஹ் ஆஹ் ஆமா அதலயும் அந்த ந கலர்ஸ் இருக்கு வடாமல்லி கலர் அது அ அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க செந்தூரு கலர்
செந்தூர கலருங்கது ஆரஞ்சிங்க அது இல்லைங்க அது ரெட்லயே வந்து லைட் டார்க் லெட் ஒன்ன இருந்துரியீங்களா நீங்க சூரிய பிரசாத் சூரியப்பலன்னு சொல்லுவாங்க சாப்டுருக்கீங்களா
ஆஹஹ கேள்விப்பட்டதே இல்லங்க
அஹ் கள்ளிப்பழம்
அஹ் கள்ளிப்பழம் பா உந் பாத்துருக்கேன்னு நெனைக்கிறேன் இப்ப டிராகன் ஃபுரூட்டு தானே
வேறங்க டிராகன் ஃபுரூட் கலர் இருக்குல்ல
ஆமா ஆமா
கலறாங்க நான் சொல்லுவேன்
அண்ணன்
உம் அந்த கலரை கிட்ட வந்து ஆக்சுவலா வந்து அந்த கலர்ல ஒரு கருப்புல ஒரு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா எனக் எனக்கு வந்து அக் அது அக்கா தான் ஒன்னு அக்கா மீன்ஸ் மாமா பொண்ணு அவுங்க அவுங் கல்யாணத்துக்கு வந்து நாங்க ஒரே மாரி வாங் இதே ஒரே மாரி டிரஸ் போட்டுருந்தோம் வாங்குனதா பட்டு எடுத்துக் கொடுத்திருந்தாங்க எனக்கு பட்டு வேட்டி ஷர்ட்டு பட்டு வேட்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த யெல்லக் அஹ் பட்டு வேஷ்டியில வந்து அந்த எல்லோ எல்லோ எல்லோக் கலர் இருக்கும் போயிட்டு
அஹ் எல்லோ எல்லோக் கலர்ல பட்டு வேஷ்டியா ஏங்க நீங்க சொல்ற எந்த காம்போமே செட் ஆ ஆகுற மாரி ஏதாவது காம்போவா சொல்றீங்களா எனக்கு தெரியலைங்க நெஜமாவே எப்டிதா இதெல்லா செட் பண்ணி போட்றீங்களோ தெரில ஊர்ல எல்லாரு பாத்து சிரிக்க மாட்டாங்களா
எல்லோனா எல்லோ கெடையாதுங்க சந்தன கலர்ருக்குல்ல
ஆமா அது ஒரு மாரி ஆ ஒரு எல்லோயிஷ்
ஆ அந்த ஷே ஆ ஆ அது கோல்டு ல்டன் பாட்ருங்க ஓகேவா அந்த பல்லக்குல வச்சி தூக்கிட்டு வரவாங்க தெரியுமா அக்காவ தூக்கிட் வருவாங்க நாங்க நாலு பேரும் ஒரே காஸ்ட்டியூம்ல தாலிய கட்டுறப் அந்த காஸ்டியூமுங்க
ம்
அந்த காஸ்ட்டியூம்காக அக்கா எடுத்து குடுத்தது எங்களுக்கு கால் ல முகூர்த்தத்துக்கு நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு வந்து பாத்தீங்னா ஒரு ஒரு ஒயிட் கலர்ரு ஆ ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட்ல டார்ட் வச்சி
ம் நா நானு இப்ப எடுத்தேங்க வேஸ் சண்டா ஒரு மேரேஜூக்கு எங்க அத்த பொண்ணு சொந்த அத்த பொண்ணோட மேரேஜ் க்கு சோ அப்ப நம்ம வந்துட்டு என்ன என் நம்ம வந்து சேரீ சூஸ் பண்றது எப்டி இருக்கு அப்டின் சொன்னா எப்பமே டபுள் கலரா வந்தா கொஞ்ச திருப்தியாருக்கு சிங்கள் கலர விடவு டபுள் கலர்க்கு மேட்ச்சா திருப்தியா இருக்கும் போட்டா நம்ம கொஞ்சோ எடுப்பாத் தெரிவோ அந்த மாரிதா ஏன் நம்ம இப்ப சேரீ எதுக்கு கட்றோ கொஞ்சோ நல்லா தெரியணு அப்டிங்றதுக்காகவே சிங்குள் கலர்ஸ் நல்லா தா இருக்கு ஆனா இது வரைக்கு மோஸ்டா பண்ணதில்ல ஆனா சிங்கிள் கலர்ல என்ன மோஸ்ட் ட்டா சிங்குல் கலர் எடுத் ஆ அதுக்கு கான்டாராஸ்டா ஒன்லே பிளஸ் மேட்ச் பண்ணிப்போ அந்த மாரியே தா சிங்குல்கலர் நா ட்ரை பண்ணது இல்ல எப்பவுமே ஒரு கான்ட்ராஸ்ட் வர மாதிரிதா கான்ட்ராஸ்ட் வந்தா அது கொஞ்சோ எடுப்பாவு இருக்கு சிங்கிள் கலர் ட்ரை பண்ணிருக்கே ட்ரைப் பண்ணேன் ல அது பண்ணலனு சொல்ல என் தம்பி என்கேஜ்மென்ட்க்கு நா சிங்கள் கலர் தா போட்ருந்தோ ஆனாலு அதுல ஒரு திருப்தி இல்ல எங்ளுக்கு இதே டபுள் கலர்னா அது கூட கொஞ்சோ எடுப் பாருக்கு அந்த ஃபோட்டோவுக்குமே நல்லாருக்கு நம்ம அது ஒரு மெமரி தானே எந்த டைம்ல இரு எடுக்கறது இப்ப நம்ம ட்ரெஸ் போட்டுப்போ அப்ப சாரீ
ப்ளூ கலர் ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் அந்த சில்க் சாரி மாரி ஒரு சாரி அந்த அந்த மாரி சாரீஸ்லா வந்து அந்த எப்டி சொல் பார்ட்டி வேர்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும்ல
ஆ லைட் ப்ளூ கலரா ப்ளூ இல்ல க்ரீன்
ஆ க்ரீன் பார்ட்டி வேர்
ஆஹ் க்ரீன் ஆமா ஆனா அதெல்லாம் ஒரு ஒரு தடவு தான் அதுக்கப்புற சட்டவே இல்ல
அந்த எல்லோ கலர் மீன்ஸ் அந்த சில்வர் கலர் பா சில்வர் கலர்ல வந்து ஆஹ் ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
பயங்கரமா இருக்கும்
ஆ
நச்சது எப்படி மீன்ஸ் இப்பல்லாம் அந்த குஜராத்தி ஸ்டைல
எது குஜராத்தி ஸ்டைல்
இப்ப இந்த சாரி குஜராத்தி ஸ்டைல்தான
இது எல்லோ வித்தா
இது எல்லோ இல்ல கிரீன் கிரீன் வித் சந்தைய
இந்த ஸ்டோணு சோ அது எனக்குப்பஹ இப்படிெல்லாம் தெரியிலங்க இப்ப எல்லாம் இங்க வந்து அதான் இந்த சைட் அதா ட்ரெண்டா இருந்துச்சுா நா லாஸ்ட் டை மேரேஜ் கூட அதே காம்போல நான் அ அதே டைப்ல தான் நான் ஒரு பீச் கலர் எடுத்தேன்னா ஆனா எனக்கு கிரீனை விட இப்ப பீச் தான் ரொம்ப பிடிச்சிருந்து சச்சு அந்த பீச் கட்டிருந்தப்போ எனக்கு நெஜமாவே ரொம்ப அழகா இருந்துச்சு எந்நடா இவ்ளும் அ இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த சாரி என்ன சொல்றது எனக்கு அது நிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களன் நம்ம சொருகுனாலும் சொருகுறக்க ஏத்த மாரி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன அது வெட்டுபோதே து பண்ணி ரசிச்சு ரசிச்சு சரியான அன்னைக்கு இப்ப ரொம்ப
ஆ அத விட வந்து மட்டும் ஒரு நம்ம அமயு பயங்கரமா செட் ஆயிரும்
அதே இப்ப நம்ம நமக்கு ஒண்ணு புடிக்கும் யாருக்கும் அது புடிக்கும் அதெல்லாம் இல்ல ஆனா எனக்கு நான் மோஸ்டா இப்ப ரீசண்டா கட்டின எல்லா சாரியும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னவோ அந்த பீச் ரொம்ப பிடிச்சிருந்த ஆனா யாருும் அத ஒரு பெரிய விஷயமா சொல்லலைன்னு வச்சுக்கோங்கள இப்ப
இல்லலை இல்ல நாங்க அதைய பாக்க அந்த சாரீ கலர் நீங்க பாக்காம இது பண்ணி நினைக்க அதைய
அப்படி இல்லைங்க இப்ப நான் ஃரெண்ட்ஸ் எல்லா இருக்க வீட்லயேமா இருக்கறேன் அவங்களுக்கு ஒரு கலர் புடிச்சிருந்துச்சி இதுதா உனக்கு நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆனா என்னோட மைண்ட்டுக் க்னு ஒரு திருப்தி இத கட்டி இருந்தபோது நா ரொம்ப அழகா இருந்தே அப்டின்னு சொல்றதுனு தோணுல்ல
அதுதாங்க நானு அதுதாங்க சொல்றே க்கு எல்லா மே மேக்ஸிமம் எல்லாத்துக்கு ஒரு செட் ஆப் ஆ செட் ஆப் செட் ஆகும்ல
ஒருவேள அதுல எனக்கு அந்த ஸ்டிச்சிங் சோ ஃபிட் ஃபிட்டிங்சோ பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி
ஓ கம்ஃபர்டபிள் ஜோ கம்ஃபர்டபுள் லா இருந்துட்டு
ஆ அதனால எ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்த லா மத்த ட்ரெஸ்சுகளை விடவும் அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கலா ஆனா வீட்டுல இருக்கவங்க அந்த ஒரு விஷயம் அத அது சிம்பிளா இருக்கு அப்டிங்கற மாரியே முடிச்சிட்டாங்கனு வச்சுக்கோங்கள ஓகே அது நார்மலா தா இருக்கு நா திரும்பி திரும்பி கேக்குறே இல்ல இது நார்மலா தா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டா என் தங்கச்சில்லா ஒகே சரி அப்பறம் அடுத்த நாள் நா நா கேஷ்வல்லா சேரி சும்மா ஒரு ஃபங்ஷன்க்கு ஒரு பேமிலில ஒரு ஃபங்ஷன் அதுக்கு கட்டிட்டு போயிருக்கே ஏய் சூப்பரா இருக்கு நா அத எதிர்பாக்கவே இல்ல அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு ஆனா பாத்த எல்லாரு நல் சொன்னாங்க ஆனா எனக்கு அதுல அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்ல ஓகே சர் நல்லாதா இருக் கு எல்லாரும் சொல்றதுனால அது நல்லா இருக்கு